ஹலோ
வணக்கம் சொல்லுங்க ச
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க தோழி இப்போ நம்ம டிராவல பத்தி பேசலாமா தோழி
ஆ சொல்லுங்க நம்ம பேசலா
ம் ட்ராவல்ல இப்போ நீங்க அதிகமாக எங்க எவ்ளோ தூர ரொம்ப போய்ருக்கீங்க அத பத்தி எதாவது சொல்ல முடியுமா தோழி
பெருசா வெளியூருக்கு அப்டிங்க மாதி எதுவும் இல்லைங்க நா வந்து மொதல் முறையா வெளியூர்ன்னு போனதே கொடைக்கானல் மாரி அந்த மாரி தாங்க போய்ருக்க இன்னு பக்கத்தாள இருக்கவாது எங்கயு சுத்தி பாக்கல ஒரே ஒரு ஊருக்கு தா போய்ருக்க நீங்க அந்த மாரி போய்ருக்கீங்ளா
ஆம் தோழி நா ம் போய்ருக்க அதிகமா அப்பா வந்து அதிகமா வந்து எங்கயாவது வெளில வந்து கூட்டிட்டு போய்ருவாங்க அதிகமா நாங்க லீவு விட்டுட்டாங்க அப்டின்னாவே எங்கயாவது ஒரு பக்க வெளில கூட்டிட்டு போய்ட்டு வந்ருவாரு கூட்டிட்டு போகாம இருக்க மாட்டாங்க அப்ப வந்து நாங்க அதிகமா போறது பாத்தீங்கனா மேக்சிமம் கோ அப்பாக்கு கோவில் தா நாங்க பஸ் வந்து போக மாட்டோ ஏன்னா பஸ்ல வந்து சேராது எனக்கு வாமிட்டிங் சென்ஸ் வேர இருக்கு பஸ்ல போன வா வாமிட் வந்துடு அதனால அதிகமா வந்து பைக்ல தா போவோ டூ ரெண்டு வெகிக்கில்னா த்ரீ வெகிக்கில்ஸ்னா கூட எடுத்துக்குவோ இருக்குற மெம்பர்ஸ் கேத்தமாரி இப்பதா போறனால ரொம்பவு எனக்கு ரொம்ப படிக்கு இங்க இருந்து வண்டி போறது எவ்ளோ கிட்டத்தட்ட பாத்தீங்கனா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் நாளு சரி நூத்தி எட்டு கிலோமீட்டர்ஸ்ன்னாளு சரி பைக்லயே போவோ போய்ட்டு ரிட்டனு பைக்கே தா அந்த போற டிராவல் வந்து பாத்தீங்கனா காத்தோட்டமாருக்கு ஏ இப்ப கார்ல போறனா கூட வந்து உள்ள ஏசி போட்டுக்கலா காத்தோட்டமா இருக்க மாரி வெளில போறது காத்தோட்டமா இருக்கு மேக்சிமம் நாங்க வந்து டிராவல் வந்து ஏர்லியா மார்னிங் தா ட்ரைய ம் எப்பமே டிராவல் பிக்ஸ் பண்ணுவோ இல்லினா வந்து ஈவினிங்கா ஒரு ஃப ஃபோர் ஓ கிளாக் மேலதா டிராவல் ஃபிக்ஸ் பண்ணுவோ ஏன்னா எடப்பட்ட டைம்ல வந்து வெயில் அதிகமா இருக்கு அந்த மாரில்லா போ மாட்டோ அந்த போற டைம் பாத்தீங்கனா அவ்ளோ வந்து நீட்டா இருக்கு அவ்ளோ அமைதியா இருக்கு இந்த நேச்சுரலா வந்து அப்டியே பாக்குறது அவ்ளோ அழகா இருக்கு இந்த மாரி நீங்க எதாவது வந்து நேச்சுரல் ரசிச்சிட்டே அதிகமா டிராவல் தூர பண்ணது இருக்குதுங்களா சிஸ்டர்
இருக்குங்க நா இந்த வெளியூர் போனப்ப பாத்தீங்கனா நெறயா அந்த மாரி மொதல் முறையா போனதுனால ரொம்ப ரசிச் ச்சு எல்லா எடத்தையு நா பாத்திருக்க ஒவ்வொரு எடமு பாத்தீங்கனா ரசிக்க கூடியதா தா இருக்கு ஏன்னா எங்கயு வெளிய போனதில்லல்ல அதனால மொதல் முறையா போம்போது ஒவ்வொரு எடமும் பாத்திருக்கேன் நானு இப்ப செடி அந்த பூ அது பூக்கறது காலைல சூரிய உதயோங் கூட பாத்திருக்கேன் நானு அது அந்த எடத்துல பாக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது வெளிய எங்கயு போனதில்லைங்ளா அதனால அது பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமாவு இருந்துச்சு நீங்க அந்த மாரி போயிருக்கீங்ளா சூரிய உதயம் பாத்திருக்கீங்ளா
ம் ஆம் தோழி நான் பாத்திருக்கேன் தோழி இப்ப வந்து சூரிய உதயம் அப்டின்னா ஆ ம் மா மார்னிங் வந்து நேரமா தும்பும்போது பாத்தீங்கனா அந்த சன்ரைஸ் வந்து அவ்ளோ அழகா இருக்கு அப்டியே எல்லோ கலர்ல அப்டியே ரெட்டிஷ்ஷா அப்டியே எல்லு ரெட்டு கலந்த மாரி அவ்ளோ அழகா இருக்கு அவ்ளோ சூ பரா இருக்கு பாக்கறதுக்கு அதுவு இந்த நம்ம டிராவல்ல போம்போது அந்த காலைல அடிக்கிற அந்த காத்து அவ்ளோ அழகா இருக்கு ஆ எப்டி அத ரசிக்கறதே தெரியாது இதுல வந்து எடையில வந்து காதுல ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டே டிராவல் பண்றது இன்னு அழகா இருக்கு அப்டியே இந்த போ டிராவலுக்கு அந்த பாட்டுக்கு நமக்கு புடிச்ச சாங்க கேட்டுட்டு போறது அவ்ளோ இனிமையா இருக்குனு வேச்சுக்கோங்ளே இந்த மாரி வந்து இப்ப நீ அந்த ட்ராவல்ல பாத்திங்கன்னா எனக்கு வாய்ப்பு கெடைக்கு மறுபடி வந்த வீட்ல இருந்தா என்னைக்கா ஒரு நாள் நம்ம பாட்டு க்றோ அது வேற இந்த டிராவல் டைம்ல பாட்டு கேட்டுட்டு இயற்கைய ரசிச்சுட்டு போறல்ல அதிகோ அதிகமா வந்து நாங்க வந்து டெம்பிள் போற மாரி இன்னொரு பக்கமு எங்கயாது வந்து ஆ அக்கா வீடோ இல்ல ரிலேஷன் வீடோ இந்த மாரி போற டைம்லயு இந்த மாரி வந்து இயற்கைய ரசிச்சுட்டு அதிகமா போவோ நீங்க அதிகமா போன பிளேஸ் வேற எங்கயாது இரு க்குதுங்ளா தோழி
இருக்குதுங்க நாங்க வந்து இப்ப வெளிய கோயிலுக்கெல்லா நெறையா இங்க பக்கத்தால இருக்கற கோயிலுக்கெல்லா நெறையா போயிருக்கேன் நானு இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பண்டிகை எல்லா நெறையா நடக்குது அதனால அடிக்கடி இப்ப கோயிலுக்கு டெய்லி போற நெலம இருக்கு டெய்லி போயிட்டுதா இருக்கோங் இப்பதான் தூரமான்னு பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போவோ சொந்தக்காரங்க வீடு அங்க இருக்கு அது அந்த மாரிதாங்க நா போயிட்டு இருக்க இன்னு வெளிய இயற்கைய ரசிக்கிற அளவுக்கு அதிகம் போலங்க உங்களுக்கு வேற எதாவது அனுபவம் இருக்குங்ளா
ஆம் தோழி இப்ப எங்களுது வந்து பாத்தீங்கனா நாங்க வந்து ஊட்டிக்கு போயிட்டு வந்தோ நானு ஹ ஸ்பண்ட்டு சேந்து அப்பல்லா வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப புடிக்கு என்ன சொல்றது நா வந்து இங்கிருந்து அது என்னனா பாதி தூரோ வந்து நாங்க பஸ் ஐ மீன் பைக்ல போயிட்டோ அதுக்கப்றோ பாத்தீங்கனா பஸ்ல போனோ பஸ்ல போம்போது எனக்கு து சேர்ல என்ன சொன்னனா வாமிட்டிங் சென்ஸ் தேர்ல மேனேஜ் பண்ணி நாங்க ஊட்டிக்கு மேல ஏறிட்டோ அங்க போயிட்டு நாங்க வந்து டூவீலர் மாரி வந்து எடுத்துக்கிட்டோ அங்கிருந்த பிளேஸ் எல்லாமே சுத்தி பாக்கறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்தது ஊட்டினாலே ரொம்ப ஜில் ஏரியா பிளஸ் வந்து ரோஜா கார்டன் அப்றோ அங்க சுத்தி பாக்க வேண்டிய நெறைய பிளேஸ் இருக்கு வாட்டர்ஃபால்ஸ் இந்த மாரி ரொம்பவு எக்ஸைட்மெண்டா இருந்துது இந்த மாரி ஒரு உலகத்துக்குள்ள நம்ம எப்பயாது ஒரு நாளு போயிட்டு வரம்போது பீரீவியஸா நடந்த எல்லா கஷ்டங்களுமே எல்லாமே மறந்து போன மாரி இருக்கு அந்த அளவுக்கு லைஃப்ப என்ஜாய் பண்ணி வாழ்றது இந்த டிராவல் லைஃப்ல மட்டுந்தான் நம்மளோட சோகோ துக்கோ எல்லாத்தையுமே மறந்து இந்த டிராவல்ல போம்போது வெறு ஹாப்பி மட்டுந்தா இருக்கு நம்ம கூட கடைசி வரைக்குமே அதுல எடுக்கிற ஒரு சின்ன சின்ன போட்டோஸ் எல்லா நமக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும் போது இந்த மாரி இந்த பிளேஸ்க்கு எல்லா போயிட்டு வந்தோ அப்டிங்கிற ஒரு மெறீஸ் மட்டு தா நமக்கு கிடைக்கு இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் உண்டா தோழி
நீங்க சொல்றது கரெக்டு தாங்க நம்ம புடிச்சவங்க இப்ப வீட்டுக்காரோட போம்போது நம்ம தனியா போறோமா அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு இடமு நம்ம ரசிச்சி பார்ப்போ இது நல்லா இருக் கு அது நல்லா இருக்கு அப்டின்னு நம்ம சொல்லுவோ இல்லையா அதெல்லாமே ரொம்போ புடிக்கு இப்ப பாத்தீங்ன்னா இப்ப ரீசென்டா வந்து ஏற்காடு இங்க பக்கமா இருக்கு நாங்க போயிட்டு வந்தோ நாங்க வண்டியிலதா நாங்க போனோ ஃபுல்லா ஒவ்வொரு இடமா அங்க ஃபால்ஸ் கூட தண்ணி இல்ல ஆனா ஆனா அந்த இடத்த பார்க்கணு அப்டிங்கறதுக்கு ஒசமே நாங்க அவ்ளோ தூரம் போயிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஓன் கொழந்த வந்து ஒவ்வொரு இடத்தையு வந்து என்ஜாய் பண்ணி பாக்குறான் அவன் நடந்து போற அதெல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அந்த மாரி உங்களுக்கு வேற ஏதாவது இருக்குங்ளா
ஆம் தோழி இப்ப நாங்க எங்க போயிட்டு வந்தோனா கோவிலுக்கு ரீசெண்டா போயிட்டு வந்திருந்தோ அங்க வந்து பாத்தீங்கனா கொழந்தையு தூக்கிட்டு தா போயிருந்தோ அந்த கோயில்ல போயி சாமி கும்பிட்டு வர்ற வழியில பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மாம்பழ தோப்பு பத்தாததுக்கு வந்து பக்கத்திலேயே வந்து ஃபால்ஸ் மாரி சின்ன அருவி அங்க தண்ணி எல்லா இருந்தது நாங்க கார்ல போயிருந்தோ நிறுத்தி அந்த ட்ராவல்ல வந்து நா இயற்கைய எல்லா பார்த்துட்டு ஹாப்பியா இருக்குற என் பையனு வந்து அந்த ஃபால்ஸ் எல்லா பார்த்து அந்த ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறான் அதெல்லா வந்து எங்கேயாவது ஒரு நாளைக்கி வெளிய போம்போது மட்டு்தா இந்த மகிழ்ச்சியான ஹாப் பி மூமெண்ட்ல்லா கெடைக்கு வீட்லயே இருக்கிற வரைக்கு நமக்கு எதுமே தெரியாது நமக்கு வெளில ஒரு நாள் அந்த நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வர அந்த ஒரு நாளோட ஹாப்பி வந்து அப்டி ஏதாவது உங்களுக்கு இருக்குங்ளா தோழி
இருக்குங்க இப்ப கொழந்த கூட போம்போது அவன் ஃபால்ஸ்ல நறைய விளையாடுறான்னா அதெல்லா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இரு நமக்கான எனக்குலா அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்ல தண்ணி ப க்கமே விடவே மாட்டாங்க போவாத போவதுன்ட்டு ஆனா நம்ம கொழந்தைய விட்டு அவுங்க விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவுங்க ஒவ்வொன்னுமே வந்து என்ஜாய் பண்றாங்க இப்ப நம்ம அது பாக்கும்போது நமக்கு இந்த மாரி கெடைக்கலையே ஆனா இவுங்க இவுங்களுக்கு கடைக்குது அப்டிங்கும்போது அதுவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷ மா இருக்கு ஒவ்வொரு விஷயமு நம்ம நம்மளுக்கு கெடைக்காதுல்லா அவுங்களுக்கு கிடைக்குதுன்னு நம்ம தேடி செய்யறோல்ல அது ரொம்ப சந்தோஷமாவு இருக்கு நீங்க வேற எங்கேயாவது அந்த மாரி போயிருக்கீங்ளா
இருக்கு தோழி நாங்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் எங்கேயாவது வெளில போறதுக்கு பிளான் பண்ணிருவே நா பண்ணிருவே அவர் பண்றாரோ இல்லையோ நா சொல்லிருவே என்ன எங்கேயாவது ஒரு நாள் கூட்டு போங்க எல்லா நாளு நா வீட்ல இருக்குற ஒரு நாள் விட்ல கூட்டி வெளில கூட்டி போங்கன்னு சொல்லிருவே அவரு எதுவு சொல்ல மாட்டாப்ல கண்டிப்பா வெளில கூட்டிட்டு போயிருவாப்ல எங்கேயாவது ஒண்ணு கோவிலோ இல்ல எங்கேயாவது பார்க்கு இல்ல ஃபால்ஸ் இருக்க பிளேஸ்சு எங்கயாவது ஒரு பக்கோ கூட்டிட்டு போயிட்டு வந்துருவா ப்புல அந்த டிராவல் டைம்ல வந்து என்னால மறக்கவே முடியாத நினைவுகளதா இருக்கு எல்லாமே நா மெமரியை சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்குவே அந்த போற டிராவல் அந்த இருக்கிற நேச்சுரல்ஸ் எல்லாமே போற லென்த்து எல்லாமே வந்து ஒரு வீ வீடியோ வா கிரியேட் பண்ணி அது ஒரு மெமரியா ஸ்டோர் பண்ணி எல்லாமே லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டே வரே அதெல்லா வந்து மறுபடி நாளைக்கு ஒரு நா ஒரு நாலஞ்சு வருஷ கழிச்சு மறுவடியு அந்த இடத்துக்கு போவனான் தெரியில அத எடு த்து பாக்கம் போது இங்கெல்லா இப்பிடி போயிட்டு வந்துருக் கே அப்படினு எனக்கு ஒரு நினைவுகளுக்காக அது எல்லாமே நா வந்து பேக் கப்ல எடுத்து வச்சுட்டே வரே தோழி இந்த மாரி நீங்க ஏதாவது வந்து தகவல்கள சேமிச்சது உண்டா தோழி
நா நெறைய கொழந்தையோட மெமரிஸ்லா அங்கங்க ட்ராவல் பண்ணும் போது நா பெருசா எது நா எ நானு வீட்டுக்காரர்து வெச்சுக்கிறது கெடையாது ஆனா கொழந்தையோடத நெறைய வச்சிருக்கே நானு அவ பொறந்ததுலலிருந்து இப்ப ஒரு வயசு ஆவுது ஏன்னா அது வரைக்குமே எல்லா ஃபுல்லா அவ என்ஜாய் பண்றா நா ஒவ்வொன்னையு அதனால எல்லாத்தையு சேகரிச்சு வெச்சிருக்கே நீங்க அந்த மாரி ஏதாவது வெச்சிருக்கிங் நெறைய வெச்சிருக்கேன் சொல்லிரு கீங்க ரொம்ப அது சந்தோஷமா இருக்குங்க
அது டிராவல்ல வந்து இருக்கற மெமரிஸ் வந்து எப்பயுமே நம்மளால வந்து எடுத்து வெக் க்க முடியாது அதனால வந்து ஃபோட்டோஸ்சா எடுத்து பேக்கப்ல வெச்ச மட்டுந்தா உண்டு ஒரு நம்ப மெமரியே வந்து ரொம்ப நாள் கழி ச்சி மறந்துருபோ அதனால வந்து அது ஒரு ஃபோட்டோஸ்சா இருந்தா ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இருக்கு அந்த டிராவல்ல போம் போது நம்ம போற ஃப்ரூட்ஸ்சு வெஜிடபிள்ஸ்சு எங்கயாவது காய்கறி எது வித்தாலு செரி ஸ்நாக்ஸ்சு எது இருந்தாலு செரி போ போன்னு என்றால் நீ போகும் போது வந்து ஃரூட்ஸ்சு ஸ்நாக்ஸ் எல்லா வாங்கிட்டு போயிருவோ ரிட்டர்ன் வரம்போது வெஜிடபிள்ஸ் த்தானா அத வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோ இந்த மாரிலா டிராவல்ல போம் போது இல்லலேக லக்கேஜு கம்மியா இருக்கு வரம்போது லக்கேஜ் அதிகமா இருக்கு இந்த மாரில்லா வந்து அதிகமா நாங்க சுமந்துட்டு வந்ததெல்லா டிராவல் டைம்ல இந்த மாரி உங்களுக் ஏதா அனுபவோ இருக்கா தோழி
ஆமாங்க இப்ப ஒ நாம்ப போம் போது கையில நாம்ப எதுவுமே எடுத்துட்டு போ மாட்டோ ஒரு டிரெஸ் மட்டுந்தா பேக் பண்ட்டு எடுத்துட்டு போறது ஆனா வரும்போது இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு நம்முளுக்கு இது புடிச்சிருக்கு இங்க அது கெடைக்காது நாம்ப வாங்கிட் போய் வீட்ல வெச்சிருக்கலா அந்த மாதிரி நெறைய நம்மளு வாங்கிட்டு வந்திருக்கோ ஒ எனக்கு புடிச்சத விட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சோ நெறைய புடிக்கோ அவங்க நெறைய வந்து வாங்கி வெப் வெச்சிருப்பாங்க இது எனக்கு புடிக்கு இங்க கெடைக்காது இது நம்ம வாங்கிட்டு போலா நம்ம பத்தரமா வெச்சுக்லா இத நெனச்சு பாக்கும்போது நாம்ப எங்க போயிருந்தோ அப்டின் சொல்லி தோன் னு அந்த மாரி நெறைய நிகழ்வுகள்லா இருக்கு
செரிங்க தோழி உங்களோட தகவல பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி
ரொம்ப நன்றிங்க